ஓ அஹ் அஹ் அ எப்டி இருக்கீங்க நல்லாருக் க்கீங்களா
ஆஹ் நல்லாருக்கே நல்லாருக்கே
கொஞ்ச நேரம்க்கு முன்னாடி கால் பண்ணே ஏன் பிக்கவே ப பிக்கப்பே பண்ணல
இல்லப்பா அஹ் இல்ல இல்ல சாப்டுட்ருந்தோ
ம்
அதனாலதா கொஞ்சோ எடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படியே சாப்டுட்டு பாத்தரல்லா கழுவிட்டு பேசலாம்னு சொல்ட்டு கரக்டா போன் எடுக்குற நீங்களே திருப்பி கால் பண்ணிட்டீங்க
சரி சரி ஓகே ஓகே நேத்து தா வந்த ஊருலிந்து அஹ் நேத்து ரொம்ப ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு
அ
நீங்க கால் பண்ணீங்க ஆமா டூ டேஸ் பிஃபோர் கால் பண்ணிருந்தீங்க என்னால அங்க ஃபங்க்ஷன்லா இருந்துதா சேரி நா யாருகிட்டயுமே பேசல ஒரே பிஸியா இருந்த அதனால செரி அப்பறொ வந்த பிறகே பேசிக்கலா அப்டின்ட்டு விட்டுட்ட
மேரேஜீன் சொன்னீங்கல்ல
ஆமா ஒரு மாமனார் சைடுல ஆமா ஒரு மாமனாரு சைடுல ஒண்ணு மாமியார் சைடுல ஒண்ணு
ம்
மாமனார் சைட்ல ஒண்ணு மாமியார் சைட்ல ஒண்ணு ஆஹ் போட்டாங்க போட்டாங்க அஹ் ஒரு இது ஒரு மேரேஜ் வந்து நல்ல கிராண்டா நடந்துது அ ஒரு மேரேஜ் வந்து கொஞ்ச நார்மல் தா
ஓ
அன எ மாமியார் சைட்ல இருக்கது வந்து கொஞ்சோ நார்மலா இருந்துது மாமனார் சைட்ல இருந்தது ரொம்ப கிராண்டு அதுவு அந்த ஊர்ல என்னம் மோ க்ரீடோ ஒடியியானோ இதல்லா குடுத்தாங்ப்பா
க்ரீடமா
ஆமா இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டுக்கந்த க்ரீடா வெப்பாங்களே
ஆஹ் ஆஹ்
அந்த மாரி லாம் வெச்சு ஒடியானோலா போட்டு அது என்னமோ ட்ரெண்டு என்ன ட்ரெண்டுன்னு தெர்ல எனக்கு நாங்களே அங்க போ ஆமா நாங்களே அங்க பாத் த்துட்டு எங்களுக்கே ஒரே சர்ப்ரைஸா இருந்துது
ம் ம்
எடுத்திருக்கே எ பைய ஃபோன்ல எடுத்திருக்கே ஃபோட்டோஸ் நா அப்றோ சென்ட் பண்றே பாருங்க நீங்க தா என்னென்னமோ பாக்குற ஆலாச்சே அந்த நட் நெறைய ட்ரெண்டிங்ல இருக்கற வீடியோஸ் எல்லா பாப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அத நா யோசிச்சே இந்த மாரிலா எதுவுமே சொல்லலையே ம் ஹம் எங்களுக்கு செம்மையாச்சு அதுவு வந்து அந்த ஊர்ல வந்து இந் இந்த மாரிலா செய்வாங்களா அப்டின்னு நா வாயில கை வ ச்ச மாரி பண்ணிட்டாங்க ஆமா அதனால ஏசி ஹால் தா
ம் ம்
எல்லா நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கு ஓடுது நம்மளால மூணு மணி மேல தாங்க முடியல ஒரு நாள் மூணு ஆயிடுச்சு ஒரு நாள் ஒன்றே ஆயிடுச்சு நாங்க இங்க இருந்து டிரவல் பண்ணிட்டு போனது நைட்டு ஒரு பதினோரு மணியாச்சு சரி போய்டு அங்க டின்னர்லா முடுச்சுட்டு மறுபடியு வீட்டுக்கு பொய்டே ரிஷப்சனுக்காக ரெடி ஆய்டு போயிட்டு பாத்தா அவங்க பண்றாங்க பண்றாங்க பண்றாங்க ஒண்றை ஆயிடுச்சு அதுக்கு மேலே என்னால உட்கார முடியல டிராவலிங் வந்த டயடு வேற நா போயிட்டு வரேப்பானு சொல்லிட்டு கெளம்பி வீட்டுக்கு பொய்டே நானு நல்ல நல்ல கிராண்டா தா இருந்தது பங்க்ஷன்ஸ்லா கேக் கட்டிங் எல்லா பண்ணாங் மாப்பிள கிஃப்ட் குடுத்தாரு ஆப்பிள் ஐஃபோனு
அதுங்கள ம் ம் ச்
நல்லா பயங்கரமா
எது ட்ரெண்டா இருக்கோ இல்லையோ ஃபோன் கிப்ட் குடுக்குறது ரொம்ப ட்ரெண்டா இருக்குது
ஆமா அதுதானே அதுதானே மக்கள சாவடிக்கிற ஒரு ஆயுதமே அதனால அதுதானே மீடியேடுரு எல்லாருக்குமே நல்லது பண்றதுக்கு அதுதா மீடியேட்ரு கெட்டது பண்றதுக்கு அதுதா மீடியேட்ரு அதனாலதா அது ரொம்ப பாஸ்ட்டா பேஃமஸ் ஆகுது அப்றோ நீங்க ஆஹ அங்க வந்து ஹ ஒரு ரெண்டு நாள் மழ பெஞ்சது அதுக்கப்றோ நார்மலா இருந்தது பட் நா இன்னைக்கு இங்க வந்து பாத்ததுல இன்னைக்கு கொஞ்சோ சூடாதா இருக்குது இங்க இந்த ஊர கம்பேர் பண்ணும் போது
என்னதா கத்திரி போனாலு இந்த வெயிலு வெக் கம் போனுமாட்டேந்து
ஆமா
பசங்கள்
இனு இனு ஓ ஆமா இல்ல ஆமா ஃபிப்து ஸ்டாண்டடு ஃப இது அஞ்சாந் தேதில இருந்து சொல்லியிருந்தாங்கல்ல
ஆமா ஆமா
அ நம்ளுக்கு அந்த வேல இல்ல அதனால எனக்கு அது தெரில ஆனா அனோன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து ஃபிப்துன்னு சொல்லியிருந்தாங்க
ஆமா ஃபிப்தல இருந்து ஸ்டாட் ஆயிடுச்சு ஸ்கூல்லா திறந்தாச்சு பசங்க தா பசங்க தா வே வேர்க்க விறுவிறுக்க சைக் கிள் ஓட்டிட்டு வராங்க பாருங்க பேக்கெல்லா கூட நனஞ்சுருது ஆமா ஆமா எ சின்ன பைய வரா பாருங்க ரொம் ப பெஜாரு ம்
சின்ன பசங்களுக்குனா ரொம்ப இதுனா சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்ப நா எ பெரிய பையனுக்கு ஸ்கூல்ல விடும்போது அங்க வருவாங்க பாருங்கப் பசங்க ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு சைக்கிள்லா ஓட்டிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு காலையிலயே அவ்ளோ டயட்னஸ்ஸா இருப்பாங்க எப்டிதா பேரண்ட்ஸ் அனுப்பறாங்ளோ இப்ப என்ன பண்றது
அ என்ன என்னப்பா பண்றது இப்போ வேன் இல்லனா ஆட்டோ அந்த மாரி விக்குனுனாலு அதுகு காஸ் கட்டனு அது கட்டுபட் முடியாததுல்ல ஒவ்வொருத்தங்ளுக் ஃபீஸ் கட்றதே தலைக்கு மேல வெள்ளமா இருக்குது அதுநாலதா இந்த மாரி யோசிக்கதோனுது இல்லனா பசங்கள அனுப்பணுன்டு எல்லாருக்கு என்ன ஆசையா
ம் ஆமா இல்ல போனுந்தாங்க அப்பல்லா வந்து நடந்து போயிட்டு இருந்தாங் ங்க
ம் ஆனா நம்ளுக்கு தெரிஞ்சு வந்து அந்த டைம்ல வந்து புக்ஸு வந்து இந்த அளவுக்கு இருக்குதா அப் எனக்கு எனக்கு இதுல்ல கொஞ்சோ புக்ஸு கொஞ்சோ ஸ்கூல்லயு வாங் வாங்கி வெச்சுருவாங்கல்ல அந்த மாதிரியு இருந்தது
இப்போ எ ஒன்னு சொ சொல்றதுக்கு இல்ல ஆனா இப்போ இருக்குற பசங்ளுக்கு ஃபஸ்ட்டு சட் தே இல்லியே ஒடம்புல பஸ்ஸு ஏ ரி நம்ம ட்ராவல் பண்ணீட்டு ஸ்கூலுக் போறதுக்கு இப்ப நடந்து போறதுக்கே பசங்க ரொம்ப சோம்பேரி தனொ பட்றாங்க
ம் ம் ஆ ஊ அப்றோ உங்க தங்கச்சி பொண்ணு என்ன குரூப் எடுத்தாங்க அது சொல்லிட்ருந்தீங்ளே போன வாரொ
ஆமா அது பயோமேக்ஸுன் சொல்லிட்ருந்தாங்க ஆ பயோமேக்ஸ்தா சொல்லிட் இருந்தாங்க அதுதா எடுத்துர்பாங்க ஆமா ஆமா ஆமா
ஓக்கே ஓக்கே
ம் கொஞ்சோ டஃப்பா ஆமா டஃபாதா இருக்குனு சொல்லிதா நம்ம வாச புரிய வெச்சுதா இது பண்ணிருக்காங்க ஏனா வந்து அவுங்களுக்கு மேக்ஸ் வராது ஆ அதனால நீதா படிக்கணு அப்பறமா நா கம்பல் பண்ணுன் சொல்லிற கூடாதுனு அவுங்க அம்மா நால புத்திமதி
ஆ அப்புறோ உங்க தங்கசி ஜாப் ஜாயின் பண்டாங்ளா
அ பண்ணியாச்சு பண்ணியாச்சு
சேரி சேரி ஓகே ஓகே இல்ல போன வாட்டி சொல்லிட்ருந்தீங்க லாஸ்ட்டைம் அவுங்க மாம்னார்கு ஒடம் செரியில்லாதனால குவிட் பண்ணிட்டா இப்ப மறுப்டியு ஜாயின் பண்ண போற அப்டின் சொல்லிட்டு அதா நா உங்ககிட்ட கேட்டே
ஆ ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக்கா போயின்ருக்காங்க இப்ப பெரிய கிளாஸ்கு எதனா ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாரி இருக்கறதாந்த இன்னு டைமிங் சேஞ்ச் ஆவு இப்போ நைன் இது எயிட் தேர்ட்டி ஸ்கூல்லு அதுக்கப்புறொமா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீன்கு முடிஞ்சுருது ம் ஸ்பெஷல் கிளாஸ்னா இன்னு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆவு அப்டி
சேரி சேர் எ பசங்க ஒரு கிட்டதட்ட ஒரு ஆறு ஆறு வருஷோ ஏழு வருஷோ கழிச்சு போன ஊரு இருக்கு அங்க எல்லா பாத்துட்டு என்ன இவ்ளோ வளந்துட்டாங்ளா இவ்ளோ எழந்துட்டாங்ளா அப்டின் ஒரே ஆச்சிரியமா பாத்தாங்க நா போன வருஷோ கூட போய்டு வந்தே ஆனா இந்த பசங்ளுக்கு ஸ்கூலு காலேஜு எக்ஸாம் இருக்கற்துனால போகல இப்பதா காலேஜுக்கு வந்துட்டாங்க இல்லயா லீவு அத்னால ரெண்டு பேரயும கூட்டுபோனே அந்த கார் வேற ஓட்டறத பாத்துடு ஆ கார்லா ஓட்றாங்ளா அப்டின் சொல்லி ரொம்ப ஆச்ரியமா பாத்தாங்க ரொம்ப இவுங்ளு கொஞ்சோ
ட வேண்டிதானே உங்க மாமியார்தா சுத்தி போடுவாங்ளே சுத்தி போடுங்க பசங்ளுக்குனு அப்புறமா கண்ணு கிண்ணு பட்டுற போது
அப்புறம் கொஞ்சோ எ ரொம்ப ஆமா எல்லாமே வந்து எல்லாருமே இப்பதா பாத்தாங்க அங்கல்லா கூடோ வளந்துட்டாங் இல்லையா சோ எல்லாம் கொஞ்சம் பாண்டிங் இப்ப த கொஞ்ச நல்லா பேசிட்டு இது பண்ணிட்ருந்தாங்க ஏ அவ்ளோ சீக்கிரம் போறீங்க இன்னு ஒரு ரெண்டு நாள் இருங்க இருங்கன்னாங்க இதுங்குளு இருக்கறேன்னச்சுங்க நம்ம எ காலேஜ் தா கெடியாது இன்னு ரியோப்பன் ஆகல இல்லயா அத்னால இருக்குறோ நாங்க அப்டின்றத ஏ எனக்கு இருக் கு ஜாபு ஏற்கனவே போன வாரத்துக்கு போன வாரோ ஒரு நால் நாள் லீவ் எடுத்தோ ப்போ மறுபுடியு லீவ் எடுக் கனுமா இதுவே லீ்வு அதிகமாய்டுச்சு செரி மண்டே போய் நம்ம ஜாய்ன் பண்ணிக்லா இப்பதா கொஞ்சோ வந்துரு க்காங்களா செரி கொஞ் நாள் மூணு மாச நாலு மாசோ கழிச்சு வரலா அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டே
எப்ப எப்ப ஸ்கூ இது காலேஜ் ஓபன் ஆவுது அவுங்களுக் சின்னப் பைனுக்கு
இப்ப நியூவா ஜாய்ன் பண்றதால எனக்கு தெரிஞ்சி ஜூலை லாஸ்ட் இல்லனா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்ல இருக்கு
ஒ செ
ஆமா பெரியவனுக்கு அடுத்த மாசோ இத அடுத்த மாசோ மாரி பண்ணா அ வந்துச்சிங்க நாங்க ஊர்ல இருந்தோ அப்பதா வந்துது அப்பதா வந்துது அ நல்லபடியா எடுத்துருக் அ எல்லா நல்லபடியா எடுத்துருக்கா நல்லபடியா பாசாய்ட்டா அதுக்கு வேற ட்ரீட்டாங்க நானே சொன்ன அங்க இருக்கிற ஊர்ல உனக் யா உனக் யாருடா இல்லமா எனக்கு ரிசல்ட்டு வந்துச்சின் சொன்னனா ஒடனே அங்கருக்கிறவங்கல்லா ட்ரீட்டு ட்ரீ அப்டின் சொல்ட்டு அவுங்களே கூட்டு போயிட்டாங்க அது போய்ட்டு ஒரு பதனோரு மணிக்கு வந்துதுங்க அடப்பாவீங்ளா இந்த ஊர்ல தா இருக்கும் போது நைட் அவுட்டுன் சொல்லி போனீங்க அந்த ஊருலியுமா டா அதுக்குள்யே பாண்டிங்கா அவ்ளோ அவ்ளோ பா இதாயிடுச்சு அவுங்களுக்கு அப்டினு சொல்லி செரி போய்ட்டு வாங்க இவரு இருந்தாரு இல்ல செரி போயி போகட்டு எப்யாவ்த் தான வந்திருக்கா
எ என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்ப்பல்ல
அ எயிட் பாய்ண் நைன் ஃபைவ் எடுத்திருக்காங்க
அ செரி செரி ஓகே பரவால்ல அ
ஆமா அவ ஓரளவுக்கு எட்த்துருவா எ சின்ன பையனுக் தா எனுக் கவலியாருக்கு
அப்டியா ஏ அவனு பாக்கற்துக்கு நல்லா படிக்கிற மாரிதா இருக்கிறா
அ அவ வந்து பிராக்டிக்கல் கொஞ்ச நல்லா பண்ணுவா தியரி வைஸ் வந்து பண்ண மாட்டா அப்பிடி ஆமா மத்தபடிலா அ அ ஹலோ அ ஆமா ஆமாமா கொஞ்சு விளாட்டுத்தனந்தா செரி நா வரேங்க ஈவ்னிங் வ ந்து அந்த பக்கம் வருவே வரும்போது நா உங் வீட்டுக் வந்துட்டு போறே
அ ஓகேப்பா ஓகே ம் பாய்டா அ